கேக்குதா இப் டி
ஆ கேக்குது
உம் என்ன பண்ற
சும்மாதா இருக்கே
சாப்டாச்சா
ஓ சாப்ட்டே இப்பதா
என்னமோ சவுண்டு கேக்குது
என்ன சவுண்டு
என்னமொ பொருள் நவுத்துற சவுண்டு அது இதுன் கேக்குது
அப்டியா
ம்
இப்போ
ஆ இப்ப கேக்கல எங்க உக்காண்ட்ருக்க
நா இங்க விண்டோ பக்கத்துல
ஆ அப்பறோ இல்லெல்ல சாப்புட்ல்ல
ஏ
என்ன புளிச்சோறு இது கைமா வடையாமா எங்கப்பா சொல் றாரு கைமா வடைய பாத்து காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள போய் ரெண் நாள் கழிச்சு போய் பாத்த இந்த கலர்ல தா இருக்கு நல்லா அணகுண்டு மா மார்ருக்கு
யாரு செஞ்சா
எங்க அம்மாதா எங்க அம்மாவு எங்க பாட்டியு
அப்புடியா அப்ப அப்புடிதானெ இருக்கு
இதே ஏ எங்கம் அம்மோட தங்கச்சி வீடு பாத்துட்ருக்காங்க பெ ப்ரியா என்ன கத தெரியுமா இப்ப எங்க ஃபேமிலில எங்கம்மா எங்கம் அம்மாக்கு மூணு அண்ண சரியா ஃபஸ்ட் அண்ண வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ணனோட ஃபஸ்ட் ஒய்ப் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு
சோ
அ அவங்களுக்கு வந்து ஒரு பைய ஒரு புள்ள நம்ம நம்மள விட ஒரு ரெண்டு வயசு பெரிய பைய நம்மள விட ஒரு வயசு சின்ன புள்ள அந்த வயசு சின்ன புள்ள அவங்க அந் அ எங்க அவங்க ஒய்ஃப் வந்து செகண்ட் மேரேஜ் எதும் பண்ணல
ம்
எங்க மாமா செகண்ட் மேரேஜ் பண்ணி ஒரு கொழந்த இருக்கு சரியா அப்ப எங்க பா ட்டி வந்துட்டு அவங்கதா பாத்துக்குறே அப்டின்னு சொன்னாங்க
ம்
க்கன்ட் ஒய்ஃபு இப்ப பா ஆ அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு எங்க பாட்டிய வந்துட்டு புடிக்கல வீட்ல இருக்கறதல்லாம்
ஓ
என்ன சொல்லிட்டாங்க மானிங் இத என்னாச்சு அவங்க இங்க வன்டாங்க எங்க வீட்டுக்கு சரியா வீட்டு்லாதா இருந்தாங்க அப்ப எங்க பாட்டி போன் பண்ணி இப்போ உங்க வீட்டுக்கு வரே அப்டின்னு சொன்னதுக்கு அம்மா நீங்க தயவு செஞ்சு வராதீங்க என்னால உங்க பாத்துக்க முடியாதுன் சொல்ட்டாங்க
ம்
அவ்ளோதா எங்க அம்மோட தங்கச்சி வந்துட்டு எங்க அம்மோட செகண்ட் அண்ண வந்துட்டு அவங்களும் அப்படிதா ஒய்ஃப் வந்து தனியா போயிட்டாங்க ஒய்ஃபும் பையனு அவர் வந்து தனியா அப்டின் டிரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்டிதா இருக்காரு தேர்டு அண்ண வந்துட்டு அவரு கொஞ்சொ பரவால்ல ஆனா அவரும் ட்ரிங்க்ஸ்ஸு அப்டி இப்டிதா அவங்க பைய கூட உனக்கு நா சொல்லிருக்க நா எற்கனே ஏ க்ரஷ்ஷு அப்டி இப்டின்ட்டு அவங்க சரியா அப்போ எங்க எங்க ம்மாடே தங்க ச சொன்னாங்க நானே வீடு பாத்து கொண்டு போய் எங்க அம்மாவ வச்சுக்கிறேன்னு சொல்லி வீடு பாத்துட்ருக்காங்க இப்போ
சேரி சேரி
விட்ருகாங்க தெரியுமா
எங்க பாத்துட்ருக்காங்க
ஆல்ரெடி நா நைன்த்து டென்த்து படிக்கும் போது உனக்கு தெரியுமல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க பைய அ இப்ப அவன் கூடல்ல பேசுறது இல்ல எல்லாம் முடிஞ்சில
ஆமா
அவுன் அவங்க வீட்டு லயன்லேயே தா இப்ப இருக்காங்க சரியா அ இப்போய் போய் ஒன்னுனா அவங்க வீட்டு பா அளும்பு எங்கம்மா ஆ அந்தப் பையனோட அப்பா பேரு சொல்லி அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கா கேலு எப்டிங்துனா
அப்டியா
உம் ம்
பாத்தியா உனக்கு ஆப்பு வைக்க போறாங்க
அதுதா அந்த பைய லாஸ்ட்ல என்னனமோ சொல்ட்டு போனா எனக்கெல்லா நேத்து என்னன்னு தெர்ல ஒரே எனக்கு இவ்வோள நால எனக்கு அந் ஞாபகமே இல்ல நேத்து ஒரு மாறி என்ன இது இப்டி இப்டி சொல்ட்டு போயிட்டாங்களே ஆனா அவ்ங்ஸ் சொன்னதடு இப்ப நஜம ஆயிடுச்சே அப்டி ட்டு ஒரு மாரி ஏமாந்துட்டோ நம்ப
கிப்பதா ஸ் ஞாபக வருது
அஹ்
உங் அம்மான் இ அந்த அங்கிள் ஞாவகோ இருக்கா ம் உம் அதனாலதா அவ்ங்க அம் அம்மா வந்து எப்டி சொல்றது ஒரு மாறி அதுலயே இருக்காங்க அங்கப் போயே ஆகணு அப்டினாங்க
போனா அவங்க அம்மா அவ்ளதா அவ்ங்க ஆமா அவங்க அம்மா சும்மாவே சமகாண்டுல இருக்காங்க இதுல வந்து டியா அவங்க வந்து எய கூட பேசுறாங்கன்னு தெரிஞ்சே ஏமேல அதவிடகான்டடுல இருந்து வாங்க
ஆமா ஆமா அதுக்கப்ரோ உங்கிட்ட பேஸ்சல ஒருஸ் அவங்க
பேசல ஆனா இப்ப அவங்க அந்த அந்த பைய என்ன சொல்லியிருப்பா இந்த மாறி அந்த பொண்ணு வந்து இப்டி போயிட்டா
ஆமா அப்ப கொஞ்ச வந்து அவங்களுக்கு காண்டு கம்மியாயிருக்கோ
கம்மியா இருக்காது கம்மியா இருக்காது அது அதிகமதா ஆகு அது எ எ பையன ஏமாத்திட்டா அப்டித்தானே இருக்கு
ஆமா ஆஹ் இந்த பொண்ணு அப்டி ஏமாத்திருச்சு அப்டின்னு ஒரு
என்ன வேண்டா வேண்டானு நீதா கேக்கல உம்
என்ன பண்றது ஏ இப்படி ஆய் போச்சு
எல்லா நானு உஷாரா இருந்திருக்கணு பிரென்ட்டா சொல்ட்டேனு இது பண்ணி
உஹ்ம்
ஓ ஆனா அப்படியே நல்லவங்கங்களட்டவே எங்கிட்ட ஆக்டிங் போட்டாங்க அதுதா நானு இதா ஆயிட்டே
ம்
நானு
இது இப்போ
ம்
ஒரு ஒன் வீக் கழிச்சு ஒரு மேரேஜ்
ஆ
அது உனக்கு தெரியமல்ல அவங்க
ஓ யாரு
அவங்க
ம் சொல்லு
ஓ அப்படியா
ஆ அவங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் அப்போ முந்தாநேத் த்து இருக்கும் எங்க வீட்டுல வந்து கூப்ட்டு இருந்தாங்க இந்த மாரி எல்லாரும் வரணும் கண்டிப்பாக வரணும் ரெண்டு பேர் அவங்க அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கு கல்யாணம் எப்போனா
யா
ஒரே நாள்ல இல்ல ஒரு நா அந்த ஒரு நாள் நடக்குதுன்னா அது ஒரு நாலு நாள் கழிச்சு இங்கய ஒரு மேரேஜ் அந்த மாரி நட
ம்
இப்போ எங்க அம்மாவ என்ன கூப்ட்டுட்டே இருக்காங்க எனக்கு க்கா போக இஷ்டமே இல்ல போனா நா அவங்கள பாப்பன்ல அத னால இன்னைக்கி கூட கேட்டாங்க வா போயிட்டு வரலாம் அப்டின்னு சொன்னாங்க அப்ப நா சொல்லி ட்டே இல்ல வேண்டாம் நா வர இல்ல அப்டின்னு ஏன் சேரி ஒ ஒரு மேரேஜுக்கு வரலானாலும் இன்னியொரு மேரேஜுக்கு வா அப்டின்னாங்க போ இல்ல இல்ல வேண்டா நா சொ சொல்லல அவங்கள்ட்ட அவங்க இருப்பாங்க அப்படின்னு
ஆனா உங்க அம்மாக்குலாம் தெரியுமல்ல.
ஆஹ் எங்க அம்மாக்கு தெரியு இருந்தாலு எங்கம்மா கு வந்து மைண்ட்ல அது வரல
ஓஹ்
உம் அந்தா ஆஹ் மறந்து தகந்த விஷ்யோ அப்டின்னு வர்ல இருந்தாலு எனக்கு இன்னு ஒரு நா அங்க போனா அவங்கள எல்லாமே பாக்கணு பேஸ் பண்ணணு எதுக்கு அப்டியே போக வேண்டா அப்படின்னே சொல்லிட்ட
ஓ
என்ன பண்றது ஏ உனக்கு அதே பிரச்சனை எனக் இதே பிரச்சனை எங்க சுத்தி எங்க வந்தாலு
ஆம்மா ச எனக்கு இப்போ என்ன தெரியுமா அவங்களா வந்துட்டு ஒன்னொன்னு நனைச்சு நனைச்சிட்டு டு அது ஏங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கா அப்படி வருது என்ன அதுவுன்னே அப்டே அடிச்சு சொல்ட்டு போறாங்க நீ இப்டி பண்ண பண்ண அதுவு மெசேஜ் இன்ஸ்டால மெசேஜ் தா பண்ணாங்க வந்தியா லா பத்து காமிச்சு குடுத்த அப்டி இப்டி ஆகுது என்ன சொல்றது ஏ கூட நா ஏ ஸ்கூல்ல ஏ கூட படிச்சாங்க மூணு வேறு
ஆமா
அவங்க கிட்டலா அது காமிச்ச ஃபோன் கொண்டு இப்டி காம்சிங்க இந்த மெசேஜ் வருது எனக்கு என்ன பண்றதுன் தெர்ல அப்டின்ட்
உம் இப்போ அந்த அவ்ங்க கூட பேசிட்தா இருக்கியா
எவங்க கூட அந்த ஃப்ரெண்டு கூடயா
அவங்க இல்ல ஊங்கூட படிச்சவங்க
ஏங் கூட படிச்சவங் கூடயா அதா ஏ ஃப்ரெண்டு் கூடயா
அஹ் ஆஹ் ஆமா ஆமா அவங்கக்கூ கூட எப்ப அதுக்கப்பற பேஸ்னியா இல்ல அவ்ளோ தானா
பேஸ்னனா நாங்க வெளிய போவோல
ஆம்மா
நா நானே இங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு புள்ள நாங்களா வெளியே போனோம் ஸ்னாப்லா போடுவ
ஆம்மாமா
ஆ அப்போல்லா வந்துட்டு பாத்துட்டு எங்கிருக்க அப்பில்லா கேப்பான் அப்ப நா என்ன பண்ணுவே நானும் அந்தப் அந்த புள்ள ஃபோன்ல இந்து கால் பண்ணிட்டு ஆ ஏன்டா நீ சொன்னாலா கேக்க முடியாது சம்ப்போ ரேஸ்வரியா அப்டி ஒரு மாரி மறந்துட்டோம் அ அவ்ங்களும் மறந்துட்டாங்க அவன் வந்துட்டு காலேஜ்கிலா போறே
ம்
நா வந்து சொன்னே நீ வந்து மிக் ஆ மெச்சூடாவே இருக்க மாட்டிற
ம்
அப்போ அவ்ங்க கேட்டாங்க ஆ ஏ ஏ எனக் வந்து சொல்லிக்குடுக்கறது எனக்கு யாரும் இல்ல நீ சொல்லு நா அத நா இதுப் பண்ணிக்ற நா சொன்ன விஷ்யம் சொன்னாங்க அப்டின்னா அது புரிஞ்சிக்கனு
து என்னா சொல்றாருன்னா அந்த பையன் நல்ல பையன் அ ஒரு மாரி எம் த இரு ஒரு மாரி நல்ல பையன் நல்லா பேசுவான் அப்டில்லா சொல்லிட்டு இருந்தாரா அப்ப நா நெனச்சே அந்த பையன் எப்டின் எனக்கு மட் டுந்தான தெரியும்
ம் நா சொன்ன சொன்ன ஆ அ பேசிட்டு மாத்தி மாத்தி கலாச்சட்டு இப்டிதா பேசிட்டு றப்போ சொன்னே ஆ என் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அப்பா இப்படி சொன்னாங்களாமனதுக்கு வெளிய ஆளுகள பொறுத்து த்த வரைக்கும் என் பேரு சொன்னா நல்ல பையன் அது நா சொன்ன நா துப்புன ஆமா எங்ளுக்குதான தெரியுனு அப்டினு
என்ன பண்றது இப்டி ஆயிடுச்சு ஆனா எனக்கு என்ன ஒரு ஒரு விஷயம்னா ரெண்டு பேத்துக்கு ஒரே மாரி எல்லாமே நடக்குது
ஆமாமா இங்க ஒன்னு அப்த் ஒரே மாரி இல்லைனாலு கரெக்டா எனக்கு எதோ நடக்கு உனக்கு அங்க நடக்கு
எ
ஒரு செருப்படி வாங்கின நீங்க ஒரு ஒரு நிமிஷ இரே அம்மா கூப்பறாங்க கூப்
ஆஹ் சேர் சேரி